ஹலோ நானா டீய கையில வச்சட்டு போஅ இந்த் பக்கம் இந்த கையில வச்சிட்டு போன் பேசிட்டு இருக்கே ஆஹ் இல்லடா என்ன படிக்கிறதுனே தெரியலடா அவ்வுளோ இருக்கு ஆனா இது என்ன படிக்கிறதுன்னு தெரிய மாட்டீங்கு ரெடியா
அப்படியே ஒண்ணுமே படிக்கலடா
திக்கு திக்குன்னு தா இருக்கு ம் நாளைக்கு காலைல நம்ம எக்ஸாம் விட்டு லைப்ரரி போறோம் பங்கமா உட்காத்து படிக்கிறோ
கீழ இடத்த புடிச்சி வெய்டா
கீழயா செர் ஆமா அது என்னமா க ஏன்னா அந்தாலு பின்னாடி திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்கான்
ஆமா நான் லிங்ட் இன்ல போஸ்ட் பண்ண போறே இப்போ போர் அடிக்குது ஏதோன்னு இது என் பிடி எல் போடலானு இருக்கே இப்போ
ஓ போடு போடு நான் நாளைக்குதான் போட்லான்னு இருக்கே
சும்மா அந்த பேருக்காக அந்த இது மட்டும் போட்டு இன்டர்ன்ஷிப் மட்டும் அது மட்டும் போட்ட இருக்கிற ஒரு மா இருக்கு அனா நல்லா இல்ல சோ இத போட்டு ட்டுலான்னு போட போறே
ஓகே ஓகே
கோர் சரா ஒண்ணு இருக்கு கோர்ஸ ரான் ச கோர் சரா அப்றம் போட்டுக்லாம் இன்ஃபோசிஸ்லா வேணா
நீங்க எங்கிட்ட எவ்ளோ பேஸ்ணும்ன
டே டே டே இதுலா பேசக்கூடாது
அது வேற யாடா டேய் ஏன்டா இப்டி பண்றீங்க நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்ளாடா
என்னாப்பா நீ
அப்பறோ ஆஹ் சம்பளம் பாத்தியா அதுல
எங்க ஒரே வருஷம்தான் அது ஐயோ அது பேர் கூட மறந்து போச்சு எனக்கு அது இல்ல மாடியோல ஒண்ணு இல்ல டி டி என்னமோ வருமே இல்லடா டிடிடி டி ஃபார் டாக்குனு என்னமோ வரும் ஆமா டீ தா என்னமோ வரும்
ம்ஹ் டி ல என்ன செர் விடு பாத்துக்லாம் ஆ ஏச ஏச போற அளவ்க்கு படிச்சிருக்கே செரியா
ப்பா இருக்குடா
ம்கும் நான் ஏச போற அளவுக்கு படிச்சிருக்கேன்டா எம் எல் டி நைட் எல்லாம் உக்காந்து படிக்க வேண்டிதான்
ஆஹா
ஓஹ் அதனால எனக்கு ஒரு பிரச்சனயு இருக்காது
நானு படிக்கணு
உம் நைட்டு் எல்லா உக்காந்து படிக்க வேண்டியதா இன்னைக்கு வேற வழி இல்ல அப்புறம் காரா படம் வர ரிலீஸ் ஆகுதாம முப்பதாம்ந்தேதி நாளன்னைக்கு உஹ
இதா எப்போ முப்பதாம் தேதி ஓகே ஆஹ்
சோ
ஏ பிஃப்டி ஃபைவ் பைத்தானில் வந்த ஃபிஃப்டி பைவ் ஜாவால சிக்ஸ்டி செவன்
அதான் எம் டி பிரியலா
என்பிடிஎல்
உம்
சே பரவாயில்ல கம்மி தானே இருந்தாலு போடற
கட எத்த
காஹப்பி சாத்தி
என்னடா இது என்ன அது ஒரு ஆஹ் எரிச்சலாவுதுடா ஒரு பிராம்ப்ட வேணும்னு பாத்தா ஆக்சஸ் பண்ணவே கஷம்
என்ன பிராண்ட்டு ஏய் நீ மயல்ஸ் கேம் டவுன்லோட் பண்ணிட்டியா மைல்ஸ் தே அவ
அது ஏத்தற
ஆ மறந்துறாத சரியா ஆமா வேணோ லீவ்ல இன்னோனுருக்கு ஆமா கண்டிப்பா வேணோ
டாம் ரைட்ரு
டாம்ரைட்று அதுலயே பதிமூணு ஃபைல் மிஸ்ஸிங்குடா டாம்ரைட்றுலயு
என்னடா சொல்ற என்னடா அப்புறோ ஏத்தி வெச்சிருக்கா அவ
தெரியலடா ஏதோ சால்ட் த இது பண்ணியிருக்கா அ டெலிட் பண்ண பாத்திருக்கா ஆமா நீதா இந்த இ ஏ பீ சிக்கு மாத்திட்டு அ ஏ பீ சிக்கு மாத்திட்டு வெரிஃபை டின்னர் தொட்டா ஸ்கேன் ஆச்சு ஃபைல் ஸ்கேனிங் சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிஞ்சச்சு ஓகேவா
ஆ
அது முடிஞ்ச ஒன்னே பாத்தேனா டக்குனு தேர்ட்டின் ஃபைல்ஸ் மிஸ்ஸிங்கு அப்டீன்னு காமிக்கு எனக்கு காமிக்குது மேல ஹ
சோ
சோ எதையோ ஆ இது எதுக்கு வெச்சிருக்கானே தெர்ல அவ எதையோ பண்றேன்னு எதையோ பண்ணி இத பண்ணி விட்டா உம் உஹம் உம் உம் உம் உம்
ஐ எம் கோயிங்
உம் உம் உம்
நான் வந் இந்த என் பி டி எல் சர்ட்டிபிகேட்டை அப்லோட் பண்ண போறேன்
உம் உ உம் உம் உம் உ
லிங்க்டின்ல அப்லோட் பண்ண போற ஆ எனக்கு அ இது வேணும்து என்னது டேய் அ டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் வேணோ டேய்
ஆ நான் பாத்தேனா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்டியே படுத்துட்டுருக்க ஆ ஏன்னா இப்பதா அவகிட்ட பேசுன சரியா
ஆ
அவள்கிட்ட பேசுனே அப்போ எப்டி பண்ண என்ன எல்லா கேட்ட நல்லா பண்ணிருக்க மோச்சவே என்ன
எக்ஜாமா உங்களுக்கு
ஆமா அரியர் எக்ஸாம்டா நேத்து இன்னைக்கு நாளைக்கு
என்னது
இன்ணைக்கு அன்னைக்கி ஏதோ சம்திங் எதாவது சொன்ன என்னனு மேக்ஸ் மேக்ஸு கரெக்ட் மேக்ஸ் மேத் டூ எம் டூ நாளைக்கு ஏஐசி ஆமா ஆனாலாம் ஆமா செகண்ட் செமஸ்டர்ல வச்சது இப்பதான் கிளியர் பண்ண போறா லாமா அப்புறம் நாளைக்கு ஏஐசீ் நா
என்னது
ஏ ஐசி
அப்படின்னா
அது எதோ சப்ஜெக்ட்ரா அது அ அனலாக் இன்டர்பேஸ் சர்குயட்டல் சம்திங் எதோ புல்ஃபார்ம்ல்லாம் தெரியாது
ஏய் இதுல எப்பற போஸ்ட் போட்றது ஐயோ
பிளஸ் தொடு பிளஸ் தொட்டு மேல அந்த ஆப்ஷன் தொடு இ்வள லேப்பள் இருக்குமே இல்லையா
எப்படின்னு தெரியல
லேப்ல ஆஹ் புரொஃபைல தொட்டா வரும்ன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு
ஆஹ கிரியேட்ட போஸ்ட் ஆ வந்துருச்சு
உம் அவ்வளோதான்
ஆட மீடியா இரு ஒரே செகன்ட்
ஆஹ் சரி சரி
கஷ்டம் அப்படியா எனக்கு இன்னொன்னு ஆட் பண்ணுமே ஆய் என்னடா அது ரெண்டு போட்டோ ஏட் பண்ணும்டா ஓகே
போட்டயா
ஆஹ் போட்டேன்
ஆ
சுத்திட்டு இருக்கு வியூ போஸ்ட் ப படி பார்ரா லைக் போர்றா
அதெல்லாம் நான் தான் போட்டுருவேன் கவல படாத
என்ன மூஞ்சிதான் கொஞ்சம் கோளாரா இருக்கு
அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆமாண்டி நான் இன்னு எ பு்ரொஃபைலுக்கு ஒரு போட்டோ வேற எடுத்து வைக்கிருந்தா
நாணும் வைக்கணும்
நா எயா ஏ ஐ போட்டோ வெச்சலான் இருக்கே என்னங்குற
நா இப்பதா மாத்தலான்டுடிருக்கே இரு
நைப்பல் நா நாளைக்கி தேடிட்டு வெச்சிக்லான்டிருக்கே
ஆட் கவர் பேஜ் ஏ அப்லோட் சிங்கிள் ஃபோட்டோ ஆஹ் ஓகே ஓகே அப்லோட் பண்ண முடியுது ஓகே வேற என்னடா
வேற என்ன வேற ஒன்னுமில்லடா நாளைக்கு காலையில சீக்கிரோ வந்து படிக்கணு அவ்ளோதா
ஆமா
மறக்காம மய்ஸ் மட்டோ டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடு
ஆ
செரியா டோன் ஃபர்கெட் ம் மெயில்சு டவுன்லோட் பண்ணி தந்துருந்தா நால்லா இருந்துச்சிலா டாப் எடுத்துட்டு வந்துர்பே
எடுத்துட்டு வர மாட்டே வெயிட்டா இருக்கு
பைக்ல தான ஜி வர
டே எதோன்றா எதுக்குடா எடுத்துட்டு வரனு வன்ட்டு
சேரி ரைட்டு ம் செரி மறக்காம மைல்ஸ் மட்டு டவுன்லோட் பண்ணிட் வந்துர்றா
ம்
சேரியா ம் அப்பறென்ன வேற ஒன்னுமில்லடா
மைல்ஸ் நா ஆல்ரடி மூணு டொரன் ட்ல வந்து மூணு எடத்து வச்சிருக்க
ஆம் பாத்த ம்
டபுள்யு டபுள்யு இ
ம்
அதல்லா ஏத்தனு
சேர்ரா பாய் அப்பறம் பேசலா
ம் சேர்ரா ஓகே பாய் பாய் பாய் பாய்